அலோ ஹலோ சொல்லுங்க
ஆ ஹலோ ஆ எப்டிர்
என்ன பண்றீங்க ஆ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கேங்க ஆ
ம் சாப்ட்டீங்ளா
அப் சாப்ட்டேங்க கால எந்தீங்ளா
ஆ நானு சாப்ட்டே என்ன சாப்பாடு
ந சாப்ட்டீங்க அப்றோ மாங்கா சாம்பார் அப்பறோம் முருங்கீர பொரியளுங்க நீங்க
எல் அ நாங்க வந்து இன்னிக்கி ரசம் தா சாப்ட்டோ ரசமும் சாப்பாடு சாப்ட்டோ நீங் என்னெ ரொம் ஆரோக்கியமான உணவுல்லா எத்துர்க்கீங்க போல
நாங்க கொஞ்சோவ் கொஞ்ச ஆர் கொஞ்சு சேத்திக்கோங்க அதிகமா சோவல்ல ஹா எடுத்துக்குவோ அப்பறோ மோ காய்கறிகள் அந்த மாத்யோ நீங்க
நாங்களு கொஞ்சம் ஹாரோக்கியமான உணவுகள் அ எடுத்துப்போ ஆ சைவமு எடுத்துப்போ அசைவ உணவுகளு எடுத்துப்போ ஆ நெறைய வந்து புரது சற்று இருக்ற மாயி உணவுக்களு நாங் வந்து எடுத்துப்போ இப்போ பாத்தீங்னா காலில வந்து அ மாவு சத்து எ உணவு ஆ எடுக்கறது எடுத்துக்கறத விட ஆ நம்ம கொஞ்சோ இந்த மாதிரி சுண்டல் பயிர் வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கன்னா கொஞ்சோ அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு ஒரு அ சத்துன் உடம்புல வந்து அந்த சத்து வந்து ஒரு அதிகமா இருக்கிற மா ஏ நம்மளால அ உணர முடியு சோ அதனால வந்து நாங்க ம் ஆ பொதுவாவே இந்த ஒரு சம நிலையா எல்லாமே புரதமும் அப்புறமா நார் சத்து அதுக்கப்புறமா வந்து மாவுசத்து எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கதா இருக் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லதுதா ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆம்ஸ் ஆம்ஸ் இந்த மாதிரி அ சாதாணமா இது மாவு சத்து அதிகமும் அ வு இந்த மா உணவுகள்ல இப்பெல்லா எல்லாருமே மாவுசத்த அதிகமா தான சாப் அப்ரோ அந்த மாதி எடுத்துக்குறத நம்ம தவக்கணு
ஆமாங்க கரெக்ட்டா சொன்னீங்க
தவுத்தா தா நம்மளுக்கு வந்து அ நம்மள் இதுக்கப்பற வர வயசுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு இல்லன்னா வந்து ரொம்ப வந்து வொடம்பு அ நெறைய நோய்கள் வரவு வாய்ப்பு வந்து இருக்கு
செரியா தா சொன்னீங்க நா நானு அதத்தா பின்பற்றணு நெனைக்கிறேங்க அம்மா காலைல தினமு மாவு சத்துகள் மட்டு அதிகமா எடுத்துக்கு போ வந்து வொடம்பு அந்த அளவுக்கு எப்பயு செரியா இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ வயசாயி ட்டி இருக்குறதுனால கொஞ்ச நம்ம எல்லா சத்துக்களையும் சமநிலையில் எடுத்துக்குறது தா உடல் ஆரோக்கியத் தே எப்பயுமே வலுவா வச்சுருக்குனு நெனைக்கிறேங்க அ நீங்க இறைச்சிகள் எல்லா எப்பொழுது எடுப்பீங்க
இப்ப நம்ம சார் தனவ் உணவு வந்து எடுத்துக்குறது மட்டும் போதாது ம் என்னோட கருத்துபடி வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியோ ஏனா நம்ம சாப் சாப்படுறோ வேல பாக்குறோ தூங்குறோ அப்டின்ற மாதி ஒரு வாழ்க்கை முறை வந்து போயிடுச்சு ஆ எங்கயு நட நடைப்பயிற்சியும் அ அந்த அளவு மேற்கொள்ள மாட்டுருக்கோ அ அ ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எட த்துக்கு போணுனா நம்ம வாகனத்த தா பயன்படுத்துறோ நீங்க எப்டி உடற்பயிற்சி எல்லா பண்றீங்களா இல்லன்னா நீங்கலுமே வந்து அ
இது வரைக்கு பண்ணாம இருந்தங்க ஒரு சமீப காலமா கொஞ்ச உடல் கொஞ்ச கவன சேர் த்து கொஞ்ச உடல் பயிற்சிகளும் பண்ணிட்டு இருக்கே ஸோ மாலை காலை இரண்டு வேலையும் உடற்பயிற்சி செய்ய போவே சன் அ சில நேர ங்கல்ல நேரம் இல்ல அப்டின்னா காலை மட்டு உடற்பயிற்சி எப்படியாவது செஞ்சிருவேங்க செஞ்சுட்டு அப்பறோ அலுவலத்து கெளம்பி போயிருவே ஏனா நம்ம ரெண்டு நேரத்துல ஒரு நேரமாவது உடற்பயிற்சி செய்யறதா உடலுக்கு ஆரோக்கியம் சோ இந்த காலகட்டத்துல அதிகமான உடல் உழைப்புங்குறது கொஞ்ச கம்மி ஆயிடுச்சு அதனால கொஞ்சோ நம்ம அடில்ட் நம்ம நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யறதாது கட் உடம்புக்கு கொஞ்சோ ஒரு வலு சேர்க்கு அப்டின் நா நெனக்கிற அதனால காலைல மட்டு கண்டிப்பா உடற்பற்பயிற்சி எப்டியாது பண்ணிடுவே அப்றோ மதிய நேரங்கள்ல நேர கடைக்கும் போது கொஞ்ச ஏதாது ஒரு விளையாட்டு ஒ புடிச்ச விளையாட்டு ஏதா ஒன்னு விளையாடுவே சோ அது கொஞ்சோ ஒடம்புக்கு கொஞ்சோ ஆம் நல்லா வாரோக்கியத்த சேக்கங்குறது ஒரு இது பிளஸ் தொரு மனசுக்கு ஒரு ஆரோக்கியத்த சே சேக்கு அப்டின்னு ஒரு நம்பிக்க சோ அப்றோ அ சாப்பாட்ல நல்ல கவனோ அப்பறோ உடற்பயிற்சி இந்த ரெண்டு இருந்தாவே உடம்பு கொஞ்சோ நல்லாருக்கு அப்டின்னு நெனக்கிறேங்க சோ ஆ அதனால இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கப்பறமே கொஞ்ச ஒடம்பல்லா அ உடம்பு சார்ந்த பிரச்சனைகள்ளா அதிகமா வர்த பாக்க முடியிது சோ இதெல்லா பண்ணும்போது நமக் கொஞ்சோ நல்லா இருக்கலா அப்டிங்கறதுனால இதெல்லா பின்பட்றேணுங்க
நறைய வெளிய வாங்கி சாப்பறத வந்து நம்ம தவிக்கிறனு தவிர்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சோ வந்து வீட்ல சமை சமைத்து சாப்ட்டாலே நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா இருக்குன்னு தோணுது ஏனா வந்து இப்ப வெளிய நம்ம வீட் ட்ல சமைக்கிறது உணவு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சுத்தமா வந்து சமைப்போ ஆனா வெளிய வந்து நம்ம வாங்கி சாப்ட்டாலு அந்தளவ் அந்தளவு பாத்தீங்கன்னா சுத்தமே இருக்காது அங்க
உ சரியாக சொன்னிங்க ஆமாங்க அ சுத்தம் மட்டு இல்லாமல் அவுங்க எல் நெறைய விஷியங்கள உள் பிளஸ் ஏர்க்குமே ஆரோக்கியத்தையு அதுல இருக்கலை எழக்கற மாரி எதுக்கு அத நா அத நம்ம விட்டுலியுமா தவித்துட்டோ அப்டின்னா ஆரோக்கியமா இருக்குங்க சோ இந்த கா காலகட்டத்துல மனிதர்கள் எல்லாரு ஒரு நானு ஒரு ஐம்பது சதவீதோ வெளிய இங்க வாங்கி சாராங்க அதனால பாத்தீங்கன்னா ஆரோக்கியங்கறது கொஞ்ச கொஞ்சமா நா போயிதா சோ நம்ம அதிக சாப்படறத ஃபாலோ பண்ணும்போது நம்ம பின்பற்றும் நம் பிரெச்சனைகள் எதுமே
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங் ங்க நீங்க அ இப்போ இந்த என்ன வகைகள்லா வந்து அதுலியுமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணு இப்ப சமையல்ல வந்து பொதுவாவே வந்து நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டிய வந்து என்ன நெறைய நம்ம எடுத்துக்க கூடாது ஆனா உ ஓரளவுக்கு நம்ம பயன்பாட்டுல இருக்குற எண்ணெய்ய குறைவாகவு அந்த எண்ணெய்ய எந்த மா எண்ண உங்களுக்கு எதன்னா ஆ அத பத்தி கருத்து இருந்தா சொல்லுங்க எந்த மாரி எண்ணெய் வந்து நம்ம சமையல்ல வந்து பயன்படுத்துனா உங்களுக்கு வந்து ஆ நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஆ கருத்த வந்து நீங்க சொல்லலா
சரியான ள்வி நாங்க உண்மையா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எண்ணெய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு எல்லாத்தோட உடம்புல லையு நம்மளுடைய முந்தைய தலைமுறைவுடைய மனிதர்கள்லா பாக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு எண்ணெய் பயன்பாடு இல்லாத அப்டிங்குறதுனால உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் அவ்வளவு சின்ன வயசுல வராம இருந்துச்சு ஆனா இந்தைய கால இன்றைய காலகட்டத்திலே பாத்தீங்கன்ன துல எடுக்கறாங்க சோ அது வந்து உடல் சார்ந்த ஆ பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளரேயே வர அளவுக்கு இப்ப நம்ம அந்த ஒரு காலகட்டத்துல இருக்கிற மாரி ஆயிடுச்சு சோ அதிகபட்சமா என்னுடைய கருத் கேட்டீங்கன்னா எண்ணெய்க்கள் எண்ணெய் சுத்தம் எண்ணெய்கள் யூஸ் பண்றது அ முக்கியங்க அதுக்கு அடுத்தபடியா ஒரு தடவ யூஸ் பண்ண எண்ணெயே நம்ம வீட்ல யூஸ் பண்ற எண்ணெ ஆனாலு அது நமக்கு தெரியு ஒரு ஓகே இந்த நிலமைக்கு அப்பறோ இத யூஸ் பண்ண கூடாது து அப்டின்னு அந்த மாரி
திருப்பி திருப்பி நம்ம வந்து அத வந்து பயன்படுத்த கூடாது ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒரு எண்ணெய வந்து நம்ம ஓ பயன்படுத்திட்டோனா அத ரொம் போ நம்ம வந்து அத வந்து அ கொதிநிலைக்கு கொண்டு வந்து அத வந்து பயன்படுத்துனா நம்மளோட உடல் தா உடல் தா அது வந்து பாதிக்கு இன்னொன்னு எண்ணெயால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொலஸ்ட்ரால் அப்டின்னு சொல்றோம்ல்லங்க அந்த வந்து அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு அதிகமாக வாய்ப் புக்கள் வந்து நெறய இருக்கு இப்ப எண்ணெய் வந்து நம்ம அளவாவு எடுத்துக்கணு ஆ ஆ அதே நேரத்துல இந்த எண்ணெய் அந்த இந்த எண்ணெய் நல்லா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க ஆனா நம்ம பொதுவாவே எல்லா எண்ணெய்கலயு கலந்து நம்ம எடுத்துக்கலா எல்லா எண்ணெய்கள்ல்லா இப்ப ஒரே எண்ணெய் கட கடலை எண்ணெய்னனா கடல எண்ணெயை மட்டுமே பயன்படுத்தாம கோன் ஆ சமையல்ல தேங்கா தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலா ஆ வேற வகைகள் கடு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெயையும் பயன்படுத்தலா நம்ம எல்லா எண்ணெயு நம்ம கலந்து பயன்படுத்தணும்னா ஆ நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியம மெயினா அ நம்மளுக்கு வந்து முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா
அளவுலயு
உடல் உடற்பயிற்சியு உணவு பழக்க வழக்கங்களும் எண்ணையோட அளவ கம்மி பண்ணிட்டு ஆவில வேக வச்ச உணவுகள வந்து நம்ம நிறய மேற்கொள்ளும் மோது நம்மளுக்கு உடல் ஆ ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் சூரிய ஒளி நம் நம்ம மேல படும்போதுதா நம்மளோடய எலும்புகளுக்கு நெறய சத்து கெடைக்கு அதுவுமே சூரிய ஒளி நீங்க வந்து எப்டி உங்க க்கு சூரிய ஒளியல்லா கெடைக்கிறதா வா நீங்க நடய நட நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது சூரிய ஒளி உங்களுக்கு கெடைக்கிறதா
ஆமாங்க சரியான கேள்வி கேட்டி டிங்க அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பத் த்து நிமிடம்மாது சூரியம் சூரிய ஒளி நம்ம மேல படுற மாரி தா ஒரு நா நடைப்பய் எந்த விதமான ஒரு விஷயமு மேற்கொண்டுட்டு இருக்கேங்க ஏனா இப்போ சமீப காலத்துல என்னாலயுமே நறைய விஷயங்கள் கேள்விப்பட முடிஞ்சது சூரிய ஒளி அ மனிதர்கள் எல்லாருமே வந்து பலவீனமாகறாங்க அப்டிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டே அதனால எனக்கு க்கு வந்து ஒரு இதுவா இருந்துச்சுங்க அதனால நா வந்து சமீப காலத்துல அதிகமான சூரிய ஒளிய எம் மேல படணு அப்டிங்கறதுனால
ஆமா ஆமா நீங்க வெயில்ல போனீங்கனால் லே உங்களுக்கு வந்து எல்லா எல்லா சா விட்டமின் ஆமே உங்களுக்கு வி விட்டமின் குறைபாடு எதுமே வராது உங்களுக்கு வந்து கால்சியம் சத்துமே சரி நறைய விட்டமினுமே சரி நம்மளோட ஆ முழங்கால் முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல அந்த முழங்காலுக்குமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில்ல வந்து நம்மளோட கால நீ ட்டி நல்லா வந்து நம்ம வெயில் அ நல்லா கால் நீட்டம் போது அந்த முட்டிக்கு வந்து நல்ல ஒரு ஆ சத்து கிடைச்சி நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது முட்டு வலி எதனா இருக்குன்னா அதுவே சரியாயிடு அதனால நீங்க வந்து அதுல வந்து கொஞ்சோ நீங்க இந்த மாதிரி பெரியவங்கள யாருன்னா உங்க வீட்டு ல இருந்தாலுமே நீங்க வந்து சொல்லுங்க இந்த மாதிரி வந்து